நண்பா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நாங்க இப்பதாங்க வீட்டுல சும்மாதாங்க ஒக்காந்துருக்கோ
ஆ சும்மா உங்க ஞாபகோ வந்துச்சுங்க அதனாலதா கூப்ட்ட
செரி செரி செரி
ஆ சொல்லுங்க அப்புரோ வாழ்க்கைளா எப்டி போகுது
ஏ வாழ்க்கையல்லா பரவாலமா அங்க போகுது நானே உங்களுக்கு வந்துட்டு போன் அடிகனுனா நனச்சிட்டு இருந்தே நீங்களே வந்துட்டு போன் அடிச்சுட்டிங்க
பத்தாதுங்க நீங்க ஒரு வார்த்த கூப்டணு நனச்ச உடனே கூப்டணு ஒரு நண்பா இருக்கு நாங்க எங்க ஓடியா போக போறோ சொல்லுங்க பாப்போ
ஏனா வந்துட்டு அப்டி ஒரு சங்கடமான செய்தி எங்கிட்ட இருக்கு அத வந்துட்டு உங்கள்ட்ட சொல்றது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அதனாலதா
ஏன் எதுவா இருந்தாலு சொல்லுங்க நல்ல விஷயம்தா மட்டும் சொல்லணும்னு இல்ல எந்த விதமான கெட்ட விஷயமா இருந்தாலு சொல்லுங்க நண்ப நா இருக்கே உங்க கஷ்டோ ப்படும்போது கூட நாங்க இரு போங்க
செரி செரி நேத்து நா போன் போட்டேன்லைங்க என்னோட தம்பிய படிக்க வைக்கணும்னு சொல்லி இப்ப என் தங்கச்சிங்க அது மாரி ஒண்ணு படிக்க வைக்கணுங்க
பழையபடியு முதல்ல இருந்தாங்க பரவாயில்லங்க வாங்க வாங்க பாத்துக்கலா
என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுதுங்க காசு இல்லாம படிக்க வைக்க முடியல என்னால
ஆ உங்க தங்கச்சிக்கு எத்தன வயசாச்சி
பன்னெண்டாவது படிக்கிது
பன்னெண்டாவது தம்பியு இப்பதா கல்லூரி சேர போறான்னு சொன்னீங்க பார்த்தா என்ன ஒரே வயசா எனக்கு அது புரியவே இல்ல
ஆமாங்க ரெண்டு பேரும் டிவின்ஸ்சுங்க
ஆ செரி செரி ஆனா நீங்க பையனுக்கு மட்டு தானே சொல்லியிருந்தீங்க நா அது மட்டு தா பேசியிருந்தே இப்ப பொண்ணு
உம் நா மொத பெறந்தே எங்க வீட்டுல அதுக்கப் அப்றோ ரெட்ட கொழந்த ஒன்னு பெறந்திச்சிங்க வீட்
ஆ நீங்க வந்து ரெட்ட கொழந்தேனு ஏன்ட சொல்லவே இல்லயே தம்பிக்கு மட் டுதா வேணு தம்பி படிப்பு நல்லா இருக்கு அதனால தா அவனுக் வேணு ஆ அப்ப வந்து பெண்கள படிக்க வெக்க அடக்க புரியல
அப்டிலா நீங்க நெனைக்கிற மாரி இல்லங்க டக்குன்னு ரெண்டு பேத்தையு கேட்டோம்னா நீங்க சங்கமா நெனைப்பீங்க ஒரே கார்ணத்துனாலதா செரி ஃபஸ்ட் தம்பிக்கு போய்கில்லா அதுக்கப்ரோ தங்கச்சிக் வந்துக்கலா அப்டின்னு நெனச்சொங்க
நீங்க ஒரே இதுல சொல்லிருந்தீங்கன்னா பேசிருக்கலா செரி வுடுங்க அவங்க பையனுக் கெடச்சிருச்சி தம்பிக்கு ஹ நா வேணா அவங்க அந்த பொண்ணுக்காக வந்து என்னன்னு பேசுற பேசிட்டு நா சொல்ற அவங்க என்ன படிக்கனு ஆசப்பட்றாங்க அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
அவங்க வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கனு ரொம்ப ஆசப்படுறாங்க
அப்பிடியா அதுக் வந்துட்டு இலவசோ அப்டின் சொ சொல்ல முடியாது அவங்களுக் வந்து ஒரு எம்பது சதவீத வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாரி வாங்கி தரலா
உம் கண்டிப்பாங் கண்டிப்பா உம் கண்டிப்பா கட்லாங்க
ஆ கண்டிப்பா கட்டலாமா அப்பனா செரிங்க நா உங்களுக்கு என்னன்னு பேசிட் சொல்றே அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா இங்கேயே தங்கி படிக்கிற மாரி சொல்ருக்கீங்களா இல்ல எப்டிங்க
ஆமாங்க ஆமாங்க அந்த ஊர்லயே தங்கி படிக்கணு
ஆ அப்டின்னா சேரிங்க எம்பது பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ் கோன் போட சொல்ற அதுக்கப்றோ பாக்கலா அதுக்கப்றோ அவங்களுக் வந்து மொதல இந்த ஒரு டெஸ்ட் வெக் கணு அவங்க அதுல பாஸ் ஆகணு அப்பதா நாங்க எடுப்போ
கண்டிப்பா நீ நெனக்கிற மாரிலா இல்லங்க என்னோட தங்கச்சி வந்து டுவெல்துல வந்து ஐநூதிஎம்பது மார்க் எடுத்திருந்
ஐநூத்தி எம்பதா நா எதுவு பாக்கலயேங்க டிவிலிலா வெளம்பரோ வந் துருக்குங்க அப்ப உங்க தங்கச்சிக்கு
நீங்க செரியா டிவி பாக்கலனு சொல்லுங்க நீங்க பாத்துருக்கணுங்க புதிய தலைமுறையிலதாங்க வந்ச்சு
புதிய தலமுறையா நியூஸ் பேப்பர்ல எது வந்துச்சா
பக்கோ ம் பேஜி நம்பரு ஆறாம் பேஜி நம்பர்ல வந்ச்சுங்க
அப்படியா சேரி சேரி சேரி
ஃபோட்டோ கூட அனுப்புவாங்க
வேணா வேணா வேணா வேணா நீங்க சொல்றீங்க உங்க வாக்க நா நம் புறே ஏனா அண்ணே வந்து எப்பயுமே பொய் சொல்ல மாட்டா அப்டிங்கிறவுங்களை பத்தி உங்களோட பழக்கவழக்கொ எனக்கு தெரியு உங்களை பத்தி
ம் அத்னாலதா நண்பா உங்குளுக் ஃபோன் அடிச்சே நானு
அ நீங்க எவ்ளோ கண்ணியமான ஒரு மனிதர் அப்படிங்கறது எனக்கு தெரியு அதனாலதா நா சொல்றே
ம் ம்
ஆ நீங்க உங்களோட பழக்கோ எனக்கே தெரியுல்ல நா இன்னியு அவுங்களை சந்தேகப்பட்டு இருந் நா அது எனக்குதா ரொம்ப அசிங்கமா இருக்கு எ அதனாலதா உங்கப்பா அம்மால்லா நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க நண்பா
ம் அவங்க என்ன பண்ணிட்ருக்காங்க இப்போ
அவுங்க இப்பதா வந்துட்டு ஒரு அப்பா தூங்கிட்டு இருக்காரு அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க
ம் வேல போயிட்டு இருக்காங்ளா இல்ல வேல செஞ் செஞ்சுட்டு இருக்காங்ளா
வேலைக்கு வந்து வீட்லயேதா வேலைக்கு செஞ்சு இப்பதா அந் துணி வாங்கறதுக்கு வெள்ல போயிருக்காங்க போயிட்டு வந்துட்டு வீட்ல தப் ப்பாங்ளே
அப்படியா சேரி சேரி சேரிங் ம் சொல்லுங்க
செரி நண்பரே என் தங்கச்சிய அதா என் தங்கச்சிய தங்கச்சி படிக்க வைக்கிறேன்னு சொல்ட்டீங்க எதாவது ஒரு சைடுல எதாவது ஒரு கோர்ஸ் மாரி பண்ணுமா பண்ணகூடாதா
அது வந்துட்டு அவுங்க ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஒரு வருஷம் போகட்டு ஏனா அது நாலு வருஷோ படிப்பு அது அவுங்க படிச்சிட்டு அவுங்க க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு அவங்க போக்குல அத விடுங்க நீங்க அத தீர்மானிக்காதீங்க அவங்க வாழ்க்கைய அவங்க தா தீர்மானிக்குணு எப்பைமே ஒரு ஒரு பேரன்ட்டிங் கை ல இருக்கலா ஆனா வந்துட்டு அது படிப்புங் வரும்போது அத அவங்கதா அத தீர்மானிக்கணு அது உங்களுக்கு புரியுதா
ஆ புரியுதுங்க புரியுதுங்க
ஆ எப் இப்பவுமே அப்படித்தா இருக்காங்க நீங்க வந்து அவங்கள அடக்குத்தன்மையில ஆளவே கூடாது எப்பைமே அதுவு ஒரு பெண்கள்ங்கிறம்போது சுதந்திரத்த குடுக்குணு
ம்
ம் அது அவுங்களுக்குன்னு அவுங்களோட உரிமை அவுங்களே அத தீர்மானிக்கும்போதுதா அந்த வாழ்க்கையோட பயன்கள் அவுங்களே தெரிஞ்சு அத வந்து அவங் புரிஞ்சு நடந்துக்குவாங்க ம்
அப்டி இல்லங்க என்னோட தங்கச்சி வந்துட் டு டாக்ட்ருக்கு படிக்கின் ரொம்ப ஆசைப்பட்சுங்க நா தா வந்துட்டு நீ டாக்ரு படிக்கிற அளவுக்கெல்லா என்கிட்ட காசில்லாம நீ வந்துட்டு இப்பதைக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி எனக் தெரிஞ்ச நண்பர் சேர்த்துடுவாரு அப்படின் சொல்லிருக்கே அப்புறோ சேரி அப் டின் என் தங்கக் சொல்லுச்சா அதனால தா நா உங்குளுக்கு ஃபோன் அடிக்லான்ருந்தே நீங்களே ஃபோன் அடிஷ்ட்டீங்
சேரி சேரி நீங்க வேணா எனக்கு ஒரு ஒரு ஈ சாய்ந் லரோ வந்துட்டு உங்க தங்கச்சிய எனக்கு கால் பன்னி பேச சொல்லுங்க என்னோட நம்பர் குடுங்க
சேரி சேரி சேரி சரி
என்ன வந்து டாக்ரு படிக்குன் ஆசன்னா நா படிக்க வெக்கிறே அவங்கள படிக்க வெக்க தான நா இருக்கே
சேரிங் கண்டிப் பா
நா படிக்க வெக்கிறேங்க இதுல என் னங்க இருக்கு காசா பணமா அ சொல்லுங்க பாப்போ
செரிங்க செரிங்க
அ சீட்டுர்ந்ங்க ஆய் டு இப்பயே வாய்ங்தரே அ காலே கல்லூரியே நம்மளோடத் தா
பரவால்ல இவ்ளோ பழக்கோ இருக்குன் நம்முளுக் தெரிலியே
அ நம்மதா கல்லூரியே புரிஞ்சதா அதுனால எத பத்தி பயப்படவே தேவயில் ல நம்ம தல்லியூறனு நம்ம தங்கச்சி ஏன் வந்து சீட்டு இல்லங்கிறங்கதா அப்டிலா நம்மளுக்கு எந்த விதமான இதுவு கடையாது செரிங்களா நம்மளு க்கு வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்க தா முக் கியோ
ஆமாங் ஆமா ஆமா அதா ரொம்ப முக்கியோ
ம்
சேரி சேரி நா ஒ ரு அடுத்த மாசோ வந்துட்டு உங்கள உங்களை வந்து மீட் பண்லாமா நாங்க நேர்ல வந்து
ஆ நீங்க நேர்ல எதுவாருங்தாலு நம்ம நம்மளோட ஹோமுக்கு வந்துருங்க வந்து பேசிக்கலா எதுவா இருந்தாலு உங்களுக்கு செலவுக்கு எது காசு வேணுமா
இல்ல இல்ல அப்படி எல்லா வேணாம்ங்க நா அ இப்பதைக்கி வந்துட்டு கொஞ்சோ கஷ்ட நிலமைலதா இருக்கு அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நா சரி பண்ணிடுவே ஏ தங்கச்சி மட்டும்
அது ஒன்னு பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு கஷ்டமாருந்தாலு சொல்லுங்க நீங்க வந்து ஏ கல்லூரியில நீங்களே வந்து ஒரு ஆசிரியரா சேந்து கோங்களே
ம் பரவாயில்லலைங்க நா என்னோட வந்துட்டு ரெசியும் அதெல்லா கொண்டு வறங்க என்னன்
ரெசியும்லா வேணா நண்பா உங்க வாழ்க் கையே நாங்க பாத்துக்கிறோ வாங்க நீங்க வாங்க அ எதுவுமே வந்து ம் நீங்க வந்து அவ்ளோல்லா யோசிக்கவே வேண் டா எந்த விதமான கூச்சமும் பட வேணா நா உங்க நண்பே நா உங்க வாழ்க் கையே நா ஃபஸ்ட் பாப்பே அதுக்கப்புறோ தா எதுவா இருந்தாலு உங்களுக்கு அப்புறோ தா என் னோட மனைவியெல்லா
ரொம்ப நன்றி நண்பா அத நா என்னைக்குமே மறக்க மாட்டே நண்பா
அ நீங்க எதையுமே செய்யாதீங்க பாத்துக்கதா நா இருக்கே செரிங்களா அ அ என்னுடைய நண்பருன்னு ஒருத்தரு இருக்காரு ஸ்டேஷனரி நண்பர் ஆ என்னயவே சொல்றீங்ள அவரோட வாழ்க்கேயெல்லா பாத்தீங்கன்னா இது குனே அவரு அர்பணிச்சிருக்காரு
ஓ பரவாயில்லலைங்க அ தெரியாதுங்க
அவரோட வாழ்
என்ன அர்ப்பணிச்சார்ன் மட்டு கொஞ்ச சொன்னீங்கன்னா நல்லாருக்கு
அ அவரு பாத்தீங்கன்னா நம்ளோட இருக்குற அவர் வந்து ஒரு துப்பறிவாளன் அப்டிங்கிற மாரிதா நம்மள்ட்ட இருக்கற தப்புகள் அதல்லா வந்துட்டு அவர் செரி பண்ணுவாரு அவர் இலவ சமான ஒரு துப்பறிவாளன்
ம்
ம் ம் அவரோட அவரோட செயல்திறனுக் கு எந்த விதமான நட்பறிவும் கெடையாது அ அவுரோட பேரே பாத்தீங்கன்னா கொம்பன் அப்டின் தா சொல்லுவாங்க
சேர் சேர் செரி அ அ
த்தீங்கன்னா அ ரொம்பவு வந்து ஒரு இயல்பான ஒரு மனிதர் ரொம்பத் எல்லாத்துக்கிட்டயு பாசமா நடந்துக்குவாரு அதுவும் பெண்கள்னா ரொம்ப பாசமா நடந்துக்குவாரு
என்னங்க சொல்றீங்க
அவர்ல்லா என்ன சொல்றீங்க அவர்லா பள்ளிக்கூடம் படிக்கும் போது அவர் ஒ சிறு வயது ஒரு குழந்தை பாலகனா இருந்தாரு
குழந்தை பாலகன்
ஆம்மா அந்த அளவுக்கு இருந்தது அவருக்கல்லா ஒரு சூட்டுப் பெயரே வெச்சிந்தாங்க எ ப்புடின்னு பாத்தீங்கன்னா அ கோயில் யானை அப்டின் சொல்லுவாங்க
ம்
படுன்னா படுப்பாரு மண்ணுல உருட்ணா உ ருண்டுவாரு சரசரனு அப்டியே உருண்டுட்டே வீட்டுக்கு போடானா போயிருவாரு
இந்த அளவுக்கு வெல்லந்தியா இருக்காரேங்க
ஆமா அந்த அளவுக்கு இருந்தாரு அப்றோ கல்லூரிக்கு வந்து அவர நாந்தா வந்து கொம்பனா வந்து டிரான்ஸ்ஃபாம் பண்ணே
ம் ம்
அ உருமாறி அவர அப்டி ஆக்கி ஒரு கட்டத்துக் கு மேல அந்த இது வந்து என்னைவே அடிக்க ஆரமிச்சிருச்சி
அஜ்ஜய்யோ நா வளத்தா கண்ணுக் குட்டி என்னையே மோது தடி கண்மணி அந்த மாரியாங்க
ஏ‌ மார்லியே அது எனக்கு வந்துட்டு பெரிய அடி கஷ்டமுன்னு பாத்திங்கன்னா அது ஒண்ணு தா அ எ வாழ்க்கைல நட கூடிய எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலு அவர் மூலியமா தான் நடக்குது அ அதுதான் நண்பா எப்பயுமே யாரிடத்துலயும் வந்து எதுவுமே எதிர்பாக்காமலே வாழணும் எக் செப்ட் எனி ஒன் அது இரு இருக்கவே கூடாது என்னனா அந்த விதத்தில் நடந்து வந்து ஒரு ஏமாற்றம் அடைய தான் செய்வோ அது வந்து நம்முளோட வாழ்க்க யவே வந்து ரொம்ப கீழ கொண்டு போகும் அதனால வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யாரையும் நம்பி வாழவே கூடாது
எந்நவாயிறுந்தாலும் நம்ம நண்பர் மெம்பரா ஆயிட்டார்ல அவரு என்னதான் அடிச்சாலும் குடிச்சாலும் கடைசில
ஆ ஆ புரிஞ்சது எனக்கும் அவர பத்தி புரிஞ்ச்சிச்சு என்ன சொல்ல அவரோட வாழ்க்கை கஷ்டங்கள் அப்டி இருக்கு அ அதனால எதையுமே யாரட்டையு சொல்றதுகில்லங்க தான் வாழ்க்கைய நம்ம மு நம்ம நம்மள பாத்துக்கணும் சரி நண்பா எனக்கு வேல இருக்கு நா வைக்கிறே நான் வந்து சாய்ந்தரம் கூப்பிட்றே பாய்
ம் செரி